ஹலோ வணக்கங்க
ஹம் வணக்கங்ன எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ நா நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே வீட்லல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க வீட்டுலல்லா எப்புடி இருக்காங்க
ம் எல்லா நல்லா இருக்காங்க சாப்டாச்சா
இல்லைங்க இனிமேல் தா சாப்படணும்ங்க நீங்க சாப்டீங்களா
உம் இல்ல இனிமே தா சாப்புட்ணு என்ன சமையல் என்ன சமச்சாங்க வீட்டல
வீட்ல தோச ச தாங்க
உம் ஓகே
ஓக்கே உங்க வீட்ல என்ன ஸ்பெசலுங்க
எங்க வீட்ல இட்லிப்பா இ இட்லி தோச அப்பாவுக்கு எது புடிக்குதோ குடுக்கணும் ம்
ஓக்கேங்க செரிங்க
அப்புறம் ஒங்க ஸ்கூல் லைஃப்லாம் எப்டி போச்சி
ஸ்கூல் லைஃப்ல்லாம் அப்டியே ஜாலியாத்தா போச்சுங்க
உம் உம் ஓக்கே ஓக்கேப்பா எங்க ஸ்கூல் லைஃப்லாம் அப்டியா ஆ ஆ நாங்க நையந்த் பா எங்களுக்குல்லாம் பாத்தோனா ந எல்லாம் பாத்தன்னா சைக்கிள் தான் போனேன் ஸ்கூலு அப்பல்லாம் பஸ் வசதி அதிகமா இல் இல்ல அது கொஞ்சம் கிராமன்றதால அந்த ஸ்கூல்ல பஸ் அதிகமா இல்ல எப்பயாவது ஒரு டைம் தான் வ ரு பஸ்ல தான் போவது சைக்கிள்ள தான்
செரிங்க ஓக்கே
போ ஒரு கைல வெச்சுகிட்டு உறிஞ்சுக்கிட்டே போறது நாங்க ஒரு நாலஞ்சு பேரு நல்லாருக்கும் எங்க ஸ்கூல் லைஃப்லாம் அப்பலாம் பாத்தோம்னா அடிப்பாங்க சாரு கை முட் டி இப்டி திருப்பி வெச்சு அடிக்கிறது து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அப்டி இல்ல நீங்கள்ளா போனா பாசுல்ல உங்கல்லா
அதா அதாங்க எங்கலயெலாம் அவ்ளாக்கா அடிச்சது இல்லிங்க
அப்டிங்களா நா நாங்கள்ளா நல்லா அடி வாங்கிருக்கோம்
நாங்கல்லாம் படுச்சா படி படிக்காட்டி போன்னு வுட்ருவாங்க உம் உம்
உம் அதாம்பா அப்புறம் ஆஹ் எப்டி கட்டடி
ஆஹ் கட்டடிச்சுதாங்க கட்டடிச்சுட்டு எங்கங்க ஏதாவது படத்துக்கு கீது போவாங்க இல்லன்னா பிளே கிரவுண்டக்கு கீது வெளயாட போய்டுவோங்க
உம் உம் நாங்க அப்டி இல்ல அப்பா ஒரு நாள் லீவ் போட்டாலும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் அழச்சிட்டு வரணு அழச்சுட்டு வந்து என்ன ஏதுன்னு கே பாங்க
சேரிங்க
அப்றோ உங்க டீச்சர்ஸ்ங்க யாரு ஆமா ஆமாப்பா
நீங்க எந்த பேஜ்ஜுங்க
ஆ புரிலப்பா சொல்லுங்க
உங்களோட ஸ்கூல் லைஃப்ல்லா எந்த இயருங்க
நாங்கல்லா பாத்தோனா ரெண்டாயிரத்தி இருவத் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுப்பா
ஓ சேரி சேரிங்
ம் பதினஞ்சு அதா பாத்திங்கன்னா பாத் சை க்கிள்தா சை க்கிள்ளயே போறது நல்லா அரட்ட அடிக்கிறது ஆனா என்ன எதோ டெஸ்ட்ன்னா பயமா இருக்கு படிக்காம போயிடுவோமா ஒரு ஒரு டைம்மு படிக்காம போய் டோனா அவ்ளோதா ஒரு திரும்பி கூடம் பாத்து எழுத முடியாதுப்பா சி திரும்பி பாத்து எழுதிக்கலான் ன்ற மாரி எல்லாம் போவோ டெஸ்குள்ள வெச்சு எழுதலான்ற மாரி போவோ அங்க போத்தா டோட்டலா எல்லா மா ரிடு திரும்பி கூடம் பாக்க முடியாது பத்துக்கு ஆறு மார் க்கெடுத்திருக்க அஞ் சு மார்க் எடுத்துருங்க அதெல்லா ரொம்ப இதா அதுவு இல்லப்பா ரேங்காடுல்லா பாத் தோனா கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்வாங்க பாருங்க ஒரு நாளு நான் ஏ எங்கம்மாலொ எங்கம்மா கையெழுத்த போட்டு மாட்டிகிட்ட நல்லா மாட்டிகிட்டு செம்ம அடி வீட்ல அடிச்சு கண்டுப்புடிச்சிட்டாரு சார் கண்டுபுடிச்ட்டாங்க திருப் இப்ப நே அடுத்த நாள் வர சொன்னாங்க பேரண்ட்ஸ் ஹலோ வர வச்சி மாட்டிக்கிட்ட ட அதோடு விட்ட ரேங் கால்ல வந்து இந்த மாரி தப்பு பண்ணவே குடாது அப்படின்னு விட்டுட ஆனா நீங்கள்ளா அந்த மாரி இல்லல்ல
நாங்கல்லா அப்டியே பேரண்ட்ஸச வர சொல்ல மாட்டாங்க அதிகமா எந்த வம்புக்கும் போமாட்டேங்க சொன்ன அப்டியே பேரண்ட்சோட சைன் அ அப்டியே கொஞ்சோ அப் டியே சிரம் போட்டு குடுத்துருவோங்க ஆ இல்லைன்னா வேற ஒரு அளவுக்கு நல்ல மார்க்கிருந்தா பேரன்ட்ஸ்ட்டயே வாங்கிருவங்க
ஓ எங்களுக்கு அப்டி இல்ல நல்லா அடி வாங்கிடு ம் திட்டு வாங்கியிருக்கோம் வீட்லயும் சரி
செரிங்
ஃபிசிக்ஸ் டீச் எனக்கு ரொம்ப புடிக்கும்பா நா டுவெல்த்து படிக்கிறப்ப ஃபிசிக்ஸ் டீச்சரு அதனால் தா எனக்கு டீச்சர் ஆகணுனு ரொம்ப ஆச
செர் செரிங்க
ம் பாத்தோனா நா பி எட் ஆ ஆயிடுச்சு காணம் பி எட் முடிச்ச பி எட் முடிச்சட்டு நா படிச் ச ஸ்கூல்லயே பாத்தோனா போன ட்ரைனிங் போன
சரிங்க
பா பாத்தோனா இங்கிலீஷ் சாரு அவர எப்ப பாரு என்ன அடிச்சுக்கிட்டே இருப்பாரு திட் டிகிட்டே இருப்பாரு நீ என்ன படிக்க மாட்டேங்கற அப்டி இப்டினு சொல்வாரு அவர் என்ன பாத்து நீனாமா அப்டினாரு என் ஆச் சரியமா கேட்டாரு எனக்கு சிரிப்பு தாங்கல நாந்தா சார் அப் அப்டின்ன உனய சொல்லிட்டு நா நெனச்சே பாக்லமா அப்டி இப்டின் சொல்லி கை குடுத்தாரு கை குடுத்துட்டு அவர் உக்காந்த சேர் எடுத்து எனக்கு போட்டாரு நீ உக்காருமா அப்டினு அது ரொம்ப எனக்கு ஹேப்பியா இருந்துது என்ன நா படிச்ச சாரு எனக் கு சொல்லி குடுத்த சாரு ஏ ஏ சே அவர் சேரு எடுத்து உக்காருன்னு சொன்னாரு எனக்கு அது ரொம்ப அந்த தருணல்லா என்னால மறக் கவே முடியாது
செர் செரிங்க இன்ன நீங்க பணியாற்றிட்டுதா இருக்கறிங்ளா
இல்ல இல்ல இல்லப்பா எனக்கு பேபி இருக்கு அதனால பாத்தோனா இப்ப ஸ்டாப் பண்ணிட்டே எல்லாத்தையு நிறுத்திட்ட ஹஸ்பண்டு எங்கேயும் போக வேணான்ற மாரி சொல்லிட்டாரு நெக்ஸ்ட் இயர்தா தம்பிய ஸ்கூல் சேக்கணு
ஓ சேரி சேரிங்க
ம்
ம்ஹும் சேரிங்க இல்ல இல்லங்க நா இப்பதா ம் இப்பதா யூஜியே முடிச்சங்க
அப்டியா அப்டியா சரிப்பா சரிப்பா ம் ம் ம் உன் காலேஜ் லைஃப்ல்லா எப்டி போச்சு
எங்க காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியா போச்சுங்க இப்போ ரெண்டு மாசந்தா ஆச்சுங்க முடிஞ்சு
அப்டியா
ஆமாங்க கொஞ்ச மிஸ் பண்றங்க நெறயா நா வந் து கம்ப்யூட்டர் டெக்னாலஜிங்க
ஓகே ஓகே நானு கம்ப்யூட்டர் சயின்ஸ்தா பி சி யே முடிச்சுட்டு பி எட் முடிச்ட்டு எம் சி ஏ பாத் தனா இங்கதா எம் சி ஏ அண்ணாமலை யுனிவர்சிட்டில போட்ட அது இர்ரெகுலர்லதா போட்ட
சே சே செரிங்க
நா ஸ்கூல் படிச்சது ஆமாம்ப்பா நா ஸ்கூல் படிச்சது பாத்திங்கனா ரொம்ப கஷ்டத்துல எப்டி சொல்றது அடி வாங்கி ஒரு எங்யு கட்டடிக்க முடியாத அந்த மாரி ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ண முடியாத படிச்சது ஆ அது மாரி காலேஜ்லயு பா த்திங்கனா காலேஜுன்னாவே ச ஹேப்பியா இருக்கலா ஃபோன் வெச்சுட்ருக்கலா அந்த மாரி நெனச்சுட்டு போன ஆனா அந்த மாரி அங்க இல்லவே இல்ல போன் கோட அங்க அலவ்டு இல்ல ஆமா ஃபோ ஃபோன் அலவ்டு இல்ல எதுமே இல் ல பாத்தோனா ஒரு நாளு டெஸ்ட் வெச்சுட்டாங்க அங்க இங்கிலீசு சரின்ட்டு அன்னைக் பாத் துனா சுத்தமா படிக்கவே இல்ல நானு எனக்கு அங்க போனா பாத்தா நாங்க ஃபுல்லா கேள்தா அங்க கோல்டுல்ல கேர்ள் மட்டுந்தா அவுங்க பாத்தொன்னா செரி போ முடியா இதுக்கப்றோ டெஸ்ட்ன்னா அங்க ம் எப்டி மார்க்க சொல்லி சொல்லியே குடுப்பாங்க அங்க
ஓஹோ சேரிங்க
க சொல்லிக் குடுப்பாங்க சொல்லாம குடுத்தாலு பரவால்ல செரி சொல்லிக் குடுப்பாங்க போனா ஜீரோ மார்க்தா நம்ம எடுப்போ அப்டின்ட்டு அ பாத்தோனா கட் அடிச்ட்ட கட்ட அடிச்சுட்டு நானு இன்னொரு ஃப்ரெண்டு அவளும் பாத்தோனா கோவிலுக்கு போயிட்டோ கோவிலுக்கு போய்ட்டு கரெக்ட்டா காலேஜ்க்கு முடியற டைமுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு அது பாத்தோனா அது ஒரே ஒரு நாள் தா காலேஜ் ஜின் போய்ட்டு கட்டடிச்சது அந்த ஒரு நாள்தா
சேர் சேரிங்க
அந்த மாரி பாத்தன்னா போன்ல்லா அங்க அளோடே இல்லப்பா நான் படிச்சி ஆ நா ஒர்க் பண்ணி அதுக்கப்பறந்தா நா ஃபோன் வாங்கனே காலேஜு படிக்கிறப்பெலா ஃபோன்லா வீட் டல அந்த மாரி குடுக்குறதில்ல நா படி நா வேலைக்கு போன பிறகுதா ஃபோனு ஆனா உங்களுக்லா அப்டி இல்ல இல
இல்லல் இல்லைங்க எல்லா கொஞ்ச ஃபி ரீ ஃபண் நாங்க எ நா எடுத்ததே கம்ப்யூட்டர் டெக்னாலஜிங்காட்டிங்க ஃபஸ்ட் இயர்லருந்தே லேப்டாப்பு ஃபோன்லா கம்பல்சரி தாங்க இங்க
ம் ம் எங்ளுக்கு அப்டி இல்லப்பா அதா இந்த லேபுக்கு அழச்சுட்டு போயிடுவாங்ளா நாங்களா நைன்ட்டி கிட்ஸ் தான எங்ளுக்கு அந்த ஃபோனுன்ற அலோடே எங்ளுக்கில்ல போனா லேபு லேப முடிச் ட்டு அப்டியே இங்க வர்றது அவ்ளதா ஆனா லேபுக்ல்லா செம ஜாலியா இருக்கு அது நல்லா என்ஜாய் பண்ணு லேபு டைம் வந்துருச்சுனா போதும்ப்பா ஆமா நல்லாருக்கு நல்லா என் பண்றது
ஆமாங்க ஜாலியா நாங்க இப்ப பாத்திங்னா எல்லா சும்மா எல்லாமே இப்ப ஃபோனு காலேஜ் லைஃப்லயே ஃபோன் யூஸ் பண்றதா போச்சு எல்லா இன்ஸ்டால ஸ்டோரி போட சும்மா ஸ்டேட்டஸ் போட இது மாரி ஃபேஸ்புக்ல ஆமாமா ரீல்ஸ் போட அது மாரி ஜாலியா போகுங்க அதுக்கப் அப்ற ஃப்ரீ டைம்ல லேப்டாப்ல இந்த மாரி கோடிங் இது மாரி தா குடுப்பாங்க ப்ரோ றாங்க அந்த சப்ஜெட்டுக்கு அதுல புராஜெக்ட் கீது குடுப்பாங்க நாங்க பாத்திங்னா கேம் வெளையான்ட்டு இருப்போ இல்லைனா படம் பாக்றவிங்க படம் பாத்
எப்டி லேபுல்லயே ஃபோன் வெச்சு வெளாடுவிங்கல்ல
லேபுக்குள்ள ஃபோன் இல்ல லேபுகுள்ள ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அங்க முன்னாடியே குடுத்துட்டு போயர்னு பட் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்லா அதுக்கப்பற எதாச்சு ப்ராஜெக்ட் ப்ரசென்ட் பண்றக்கு இங்க பி பி டி போட் டு ஸ்டேஜ்ல ஏறி பிரசென்ட் பண்ணு ப்ரஜெக்ட்ர் இருக்கு அது மாரி இன்டிஜிலா இல்ல குரூப் ப்ராஜெக்ட் எல்லா பண்றப்போ கொஞ்ச ஒருத்தனுக்கு தெரிலினா இன்னோருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரளவுக்கு ஜாலியா கொண்டு போவோ அப்பற அதுலியே செமினாரு எடுக்க சொல்லுவாங்க போர்டுல போயி
செமினார்லா எட்த்திருக்கீங்க
ஆ எடுத்துருக்கே
ம் ம் செமினார்லா ஆமாப்பா நா பீ எட் படிக்கிறப்ப செமினார் அப்பதா எடுக்கற ஃபர்ஸ்ட் டைமு கையெல்லா ஒதறுது அப்ப பசங்க பாத்தோனா பசங்க நெறயா இருப்பாங்க கேள்ஸ் கம்மி அங்க எதாவது ஒண்ணுனா அப்டியே கிண்டல் பண்ணுவாங்களா கொஞ்ச பயமா இருக்கு
சேரிங்க
ஏ என்னங்க நீ சிரிச்சுக்கிட்டே எடு நா கொஞ் சிரிச்சுக்கிட்டே கொஞ்ச இதா கேசுவலா நடத்துனனா என்னா நீங்க எப்ப பாரு சிரிச்சுகிட்டே நடத் சேரிங்க என்ன நடத்துறீங்க அப்டின்டா ஏஞ்ன்சி ஓ ஏஞ்சே கேக்குறா அப்புறோ மேம் வந் து இந்த மார்லா பேசகூடாது உக்காருப்பா அப்டின்ட்டாங்க அ அது கொஞ்சோ ஒரு மாரி இருந்துச் ச்சு அப்டே அந்த அப்புடே மூடி வெச்சுட்டு எட்ட வந்துட்ட இல்ல மேம் நா நடத்தல அப்புடின்டு எ
சேர் சேரிங்க ஆனா என்னதா பசங்க அப்புடி கலாச்சாலும்மு நா ஆ அதெல்லா இது பண்றதுல் நம்ப அப்பறம் மார்க் வேணும்லங் செமினார்க் மார்க்
இல்லப்பா நா அப்புடே மூடி வெச்சுட்டு வந்ட்டன்ப்பா எனக்கு எதும் வேணா என மார்க் இல்ல அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாரி கேட்டா என்ன நீ ஸ் அம ஆ எப்ப பாரு ஏன்ட கொஞ்சோ வம்பிழுத்துக்குட்டே இருப்பா ஆ என்ன நீ எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே பேசுற அப்புடின்டா அதோட சேரி மேம் நா மூடி டுட்ன்டா அப்டே ட்ட வந்துட்டே
சேரி சேரிங்க பட்டு நாங்க ஃபுல்லாவே ஃபண்ணா எடு த்துக்குவேங்க எல்லாருமே மிங்கிளாத்தா கோந்திருப்பாங்கோ அது சிரிக்கிது ஆ சேரிக்கா பேசலாங்க கண்டிப்பா பேசலா ஓகேங்க